குரிக்கே பேசலாமா
க்குதுங்க பேசுங்க பேசுங்க
அ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கன்ப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா
அ நல்லா இருக்கேன் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாருமே நல்லா இருக்காங்கப்பா
அ மதியானம் சாப்ட்டீங்களாத் தோழி
ஆ சாப்ட்டுங்க தோழி இதும் பிரியாணி தான் சாப்ட்டேன் இன்னிக்கி
இன்னைக்கி பிரியாணி சாப்ட்டீங்களா ஆட்டுக்கறி சாப்ட்டீங்களா இல்லனா கோழிக்கறி சாப்டிங்களா தோழி ஆஹா நீங்களே செஞ்சீங்களா இல்ல கடையில வாங்கி
நானே செஞ்சேன் பையன இன்னைக்கி மாமனாரோட தெவசம் இன்னிக்கி
புரியுது புரியுது ஆ ஆ
நினைவு நாள இருவதாவது வருஷம் அ சரி அதுக் க்காக நானே வீட்டுல செஞ்சு செஞ்சு ம்
நாங்க தெவசத் த்துக்கு பொதுவா என்ன செய்வோம் அப்டின்னா அய்யர் இருக்காங்கல்லையா அவங்க ங்கள் வீட்டுக்கு வர இதுக்குன் தனியா வந்து மந்திர ஊதுறவங்க இருப்பாங்க அவங்களையு பாத்தீங்கன்னா வீட்டுக் க்கு வர சொல்லி காலைலியே வீட்டுக்கு வர சொல்லி பாத்தீங்க னா வீடுப் புல்லூ அந்தத்
நாங்க வீட்டுக்கு வர சொல்ல மாட்டம்ப்பா ஆத்துக்கு வர சொல்லிருவாங்க எங்க வீட் ட்டு வழக்கோ ஆறு எங்கனா தண்ணி போற எடத்துல வந் து நாங்க போய்டுவோ அங்க பண்ணிடுவாங்க அங்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஸ் சமையல் செஞ்சு சாதம் ப ச சாப் பாடு செஞ்சி நாலு நாலு பேருக் குடுப்போ
அ ஹ நாங்க என்ன செய்வோனா காலைலே இவுங்க வீட்டுக்கு வந்துருவாங்க இவுங்குளுக்கு பாத்தீங்கன்னா என்னென்னா இது லேக் கேப்பாங்க அப்டின்னா அரிசி கேப்பாங்க பச்சரிசி இருக்குல்லையா அது கேப்பாங்க அப்பறம் பாத்தீங்கன்னா அ காய் காய்கறி எல்லா இருக்குல்லையா முக்கியமா வாழைக்காய் பீட்ரூட்டு் கேரட்டு் கத்தரிக்காய் வாழைத்தண் எ வாழைக்காய் அப்றம் பாத்தீங்கன்னா இந்த கிழங்கு வகைகள்லா இருக்குல்லையா கருண கிழங்கு சே ப்பங் கிழங்கு உருளை கிழங்கு இந்த மாதிரி எல்லா காயுமே வந்து சொல்லிடுவாங்க ம தல்நாளே நம்ம கிட்ட வந்து சொல்லிடுவாங்க சொன்னொனே நம்ம போயிட்டு வாய்ங்ட்டு வந்து வெச்சிரணு இது எல்லாமே எழ பாத்தீங்கன்னா மூணுல இருந்து ஏழு எழ வரைக்கும் போடுவாங்க நம்ம முன்னோர்கள்லாருக் க்காங்கள்ல இப்ப எங்க மாமனாரு உம் இப்ப வந்து எங்க மா அவுங்குளுக் அப்பா அவு
மூணு தலமுற நாலு தலமுறைக்கி வெப்பாங்க
ஆமா நமக்கு பேரு தெரிற வரைக்கு வெப்பாங்க அப்பறம் பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு எழவெச்சு த்ருவாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா நுனி எழ்ல தா வெப்பாங்க வாழ எழ இருக்குல்லையா அது வந்துட்டு நுனி எழ்ல தா வெப்பாங்க மச்ச அந்த நா அ த அஞ்சு எழ நாங்க வந்து ஏழுலந் ஒம்போது வரைக்கு போடுவோ அந்த ஒம்போது எலையிலயு பாத்தீங்கன்னா எல்லா காய்கறியுமே அதுல பஸ்டு அரிசி கொட்ட சொல்லுவாங்க அரிசி கொட்டிட்டு வருவோம் அந்த எல்லா எலயிலே அப்புறம் பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் இருக்கா இல்ல அது எல்லாமே வந்து கொஞ்ச கொஞ்ச கொஞ்ச எடுத்து வேலையில தான் அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா பொண்ணு எலன்னு சொல்ட்டு ஒன்னு வைப்பாங்க பொறந்த பொண்ணு இ அந்த பொண்ணு எலைக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பொறந்த பொண்ணு வந்து வாங்கிட்டு வருவாங்க அதே மாரி காய்கறி அரிசி எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்துட்டு அவுங்க உங்களோட படம் இருக்கு இல்லையா அந்த படத்த வந்து நடுவுல வச்சுட்டு இந்த மந்திரம் எல்லாம் சொல்லுவாங்க ஓதுவாங்க ஓதிட்டு அப்புறம் வீடு ஃபுல்லும் பார்த்திங்கன்னா தண்ணி தெளிச்சி விடுவாங்க தண்ணி தெளிச் ச்சி விட்டுட்டு எங்களுக்கு வந்து பால் கொடுப்பாங்க அந்த பால் வந்து நாங்க குடிச்சிட்டு சூரியன பத்து குடிக்க சொல்லுவாங்க வெளில போயிட்டு குடிச்சுட்டு கை ழுவிட்டு வந்துருவோ அப்புறோ பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுவாங்க அப்புறோ அவங்க அந்த ஓதுன நாணல்னு சொல்லுவாங்கல்ல கேள்விப்பட்டருக்கீங்களா இங்கக்க ஆத்துல அஹ் அத்
ஆத்துல விட்டுருவாங்க ஹம் ஹம்
போயிட்டு பிச்சுட்டு வருவாங்க அந்த நாணல பிச்சுட்டு வந்து அதுல மோதரம் மாரி செஞ்சு போட்டுப்பாங்க கையில அப்புற பாத்தீங்கன்னா நூல் மாட்டுவா ஆமா உட்கார வைப்பாங்க நூல் மாட்டுவாங்க ஆஹ் நூரு ம வாங்க அந்த மோதரோ போட் வாங்க அந்த மோதிரோ அவங்களுக்கு வச்ச அரிசி எல்லாமே ஒரு பித்தள இதுல கொடுப்பாங்க பித்தளைக்கு பாத்திர மாரி இருக் ப்ப அதுல குடுப்பாங்க அதுல குடுத்த உடனே யாரு வ் யாரு வெச்சு ஓதுறாங்களோ இப் இப்ப எங்க மாமனாரு ன எங்க வீட்டுக்காரு குடுப்பாரு அதை கொண்டு போயிட்டு ஆத்துல விட் விட்ருவோ நாங்க ஆத்துல விட்டுட்டு வருவோ மறுபடி பாத்தீங்கன்னா வட பாயசல்லா செய்வோ வீட்டுல நெறைய தொட்டுக்க எல்லா செஞ்சு ஒரு கூட்டு ஒரு பொரியல் ஒரு அ வியல் வறுவல் அப்றோ தயிர் பச்சடி ஓ சா சாம்பாரு ரசோ பாயசம் வடையப்பளம் இந்த மாரி நெறைய ஐட்டம் மல்லாம் செய்வோ செஞ்சு வச்சிருவோ எலையில அப்பறோ இங்க தெருவுல்ல எல்லாருக்குமே வந்து சொல்லுவோ நாங்க வ எல்லாருக்குமே சொல்லுவோ எல்லாருமே வீட்டுக்கு வந்து சாப்டுவாங்க
ம்
நாங்க அப்டிதா பண்ணுவோ ஆனா நீங்க வித்தியாச வித்தியசமா இருக்கு நீங்க வந்து பிரியாணி செய்யறேன்னு சொல்றீங்க எனக்கு வித்தியாசமா இருக்கு தவசத்துக்கு
நாங்க வந்து சாப்பாடு வந்து நான்வெஜ் தாப்பா செய்வோம் நான்வெஜ் தா கலப்பாங்க இதுல இதல்லாம் நான்வெஜ் கலந்துதான் கொடுப்பாங்க இது எங்க ஊர் பக்கம் வழக்கம் நான்வெஜ் செஞ்சுதான் வழக்கம் பெரியவங்களுக்கு வந்து நான்வெஜ் தா படைப்பாங்க என் அ மூணு எல போட்டுட்டு தயிர் சாதம் அ வெரைட்டி சாத செய்வாங்க இந்த பக்கம் வந்து நான்வெஜ் தான் செய்றாங்க அதுக்கும் நான் எதுவரை காரணமும் கேக்ல அந்த படையிலயே படையிலேயே வந்து சா அவுங்களுக்கு வந்து நான்வெஜ்தா செய்வாங்க கொழம்பு செய்வாங்க ஒரு நா பிரியாணி வந்து சாப்புறவங்களு வரவுங்களுக்கு
ஆ ஆ புரியுது புரியுது நாங்க வந்து தே விரதம் மாவே எடுப்போ அந்த தவச தன்னைக்கும் முதல் நாள் பா்த்தீங்கன்னா ஒருவேலன்னு சொல்லுவாங்க இப்போ இன்னைக்கி தெவசொனா நேத்தி பாத்தீங்க நாளைக்கி தெவசொனா நாங்க இன்னைக்கி வந்து அந்த ஒரு வேல சொல்லுவாங்க அந்த வெரதத்த நாங்க என்ன செய்வோனா காலையிலயே எழுந்திருச்சு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அ குளிச்சுட்டு கால்ல டிஃபன் சாப்புடுவோ யாரு வந்து தெவசோ கொடுக் குடுக்குறாங்களா அவுங்க வந்து காலையில சாப்ட கூடாது
அ அப்புடி இருக்குது அந்த பழக்கோ இருக்கு எங்க பக்கம் கூட அந்த வழக்கோ இருக்கு இப்ப ஏ ஹஸ்பண்ட் வந்து அவுங்க அப்பாக் குடுப் குடுக்குறாங்கண்ணா ஹஸ்பண்ட் ஒரு வேலதா இரு பங்க. அ அப்ப ஒரு பொழுதுண்ணுவாங்க. அவுங்க இப்ப நாலு மணிக்கி நாங்க திதி குடுக் குடுக்குறோன்னா நாலு மணி வரையு அத முடிச்சுட்டு கற்பூரம் கொழித்திட்டு அவுங்க சாமி கும்புட்ட பிறகு தா அந்த இல படையலதா அவுங்க வந்து ந்தா வெரதத்த விடுவாங்க.
அ அப்பறோ மதியோ மதி அ ஆ மதியோ பாத்தீங்கன்னா சாம்பாரு ஒரு பொரியல் வச்சு சிம்புளா சாப்பாடு முடிச்சுருவோ ஆனா சாம்பார்தா வப்போ அவுங்க போட்டோ கிட்ட வச்சு நீர் விலாவிட்டு சாப்புடுவோம் ஆமா வெளக்கு ஏத்திட்டு நைட்டு பாத்தீங்கன்னா எதாவது டிபன் சப் சாப்டுவோ சாப் டுட்டு பழசு எதுவுமே சாப் ப்ட மாட்டோ அ சாப்டுட்டு எல்லாத் த்துமே கிளீன் பண்ணி வெச்சுருவோ நைட்டே மறுநாள் பாத்தீங்ன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமுமே நடக்கு
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் இல்ல இந்த ஊர் பக்கோ எல்லாமே நான்வெஜ் தா அம்மா சைட்ல அந்த மாரி கெடையாது இங்க ஹஸ்பண்ட் சைட்ல வந்து இவங்க நான் தா செய்றாங்க
ஹேஹ அதா வித்தியாசமா இருக்கு நா கேள்விப்பட்ற புரியிது புரியிது நம்மளோட பழக்கோ எதுவோ அத தா செ
அது தா ஏன்னா எங்க மாமியார் வந்து இப்படிதான் அவங்க ஆரம்ப த்லே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தா செய்யணுனு எங்க வழ க்கோ இது தா இத நாங்க மாத்த மாட்டோல்லிட்டாங்க. சேரி அது நானு பழகிட்டே எங்க நாத்தனாருங்க வர்ஷ வர்ஷோ வந்து அவங்க தா செய்வாங்க எனக் நான் வெஜ்ல அவ்ளோ உட டன்பாடு கெடையாது அம்மா வீட்ல நாங்க அப்டி செஞ்சது கெடையாது
ஏனா நம்ம எறந்தவங்கள வந்து நம்ம சாமி மார் தான கும்பு டுவோ நம்ம சாமிக் வந்து முக்காவாசி வந்து நான்வெஜ்ஜு
நான்வெஜ் கலக்க மாட்டோ ஆஹ்
கலக்க மாட்டோ ரொம்ப சுத்தமா இருப்
உம்
அந் மாதிரி தா
உம்
ஆ
நான்வெஜ்ஜு கண்டிப்பா இவ்ங்க வந்து அத தா செய்றாங்க ஏனா அவங்களுக்கு எப்டி சொல்றது அந்த ரீசனு சொல்ல மாட்டுக்கிறாங்க அது அது நாங் எங்க வழக்கோ அப்டிதான்றாங்க அதுனால நானு மாத்திக்கிட்டே
உங்க மாமியார் மட்டு அப்டியா இல்ல உங்க ஊர்ல இருக்கறவங்க
எங்க உ எங்க ஊர்லருக்கறவங்க எல்லாரு நான்வெஜ் தாம்ப்பா
ஆ ஆ அப்ப நீங்க கொங்கு சைட் ஆ ஆ நீங்க வந்து கொங் சைடா அப்போ
ஆமாப்பா அந்த மாதிரி ம்
புரிது புரிது எனா போக போக மதுரை அந்த சைட்லா போக போக எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ்ஜு தா ஒரு கல்யாணமா இருக்கட்டு ஆமா ஒரு கல்யாணமா இருக்கட்டு ஒரு சாவு வீடா இருக்கட்டு எல்லாமே நான்வெஜ் தா நான்வெஜ் இல்லனா
நான்வெஜ்ஜு தா ஆமா அந்த மாதிரி தா அவுங்க ஹூ ஹூ
லே ஒரு சைடு சொந்தக்காரங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ்ஜு தா நீங்க சொன்ன மாதிரி ஆ கல்யாணமா இருக்கட்டு காது கு து கொழந்தைங்க பொற க்கர்தலேந்து எற
உம் நான்வெஜ் எல்லாத்துக்குமே படயல் போட்றது கூட நான்வெஜ்ஜு தா சா சாமி கும்முடுற்து கூட நான்வெஜ்ல தா கும்முடுவாங்க
ஆமா ஆனா அதையு பாத்தீங்கனா இப்ப வீட்டு கு வந்த பொண்ணு எடு
ஆனா எங்கள்துல இப் இப்ப வந்து நாங்க எங்கள்த கொல தெய்வோ வந்து ஆஞ்சிநேயர் நாங்க வெஜிடேரியன் தா நா மோஸ் இட்லி வந்து ந நான்வெஜ் எடுக்க மாட்ட எடுத்த சிக்கன் ஏதோ ஹெல்த் இஷூஸ்னால அந்த சிக் க்கன் எடுக்க ஆரம்பச்ச நானு சிக்கன் இல்லனா ஃபிஷ் மட்டன் எனக்கு சுத்தமா அ புடிக்காது ஆவு அ போது எனக்கு மட்டன் சாப்ட மாட்ட இந்த ரெண்டு தா சாப்டுவே எனக்கு சுத்தமா புடிக்காது ஆமா அந்த ஆட்டுக்கறி வந்து சு சுத்தமா ஆவாது எனக்கு அது என் பிஷ்சு சாப்டுவே ரொம் ரொம்போ ரேரா சிக்கன் ரெண்டு தா சாப்டுவே ரொம்ப ரேரா சாப்டுவே ரொம்போ அத டு டூ வீக்ஸ் சில மந்த் மன்த்லி ஒன்ஸ்சு அ மோஸ்ட்லி வெஜிடேரியன் தா நானு ரெண்டு காய் கம்பல்சரி ஒரு கீர சாப்டுவே காய் கம்பல்சரி கீர காய்யில தா சாப்டுவே பீட்ரூட் டு கேரட்டு அந்த மாரி தா நா சாப்டுவே இது நான்வெஜ் மோஸ்ட்லி எடுக்க மாட்டே ஆனா ம்
நான்வெஜ்ஜு தா
அப்படிங்களா அ அ அ அ எனக்கு ஆவாது ம்
அ எங்க வீட்டுலுமே வந்துட் இந்த வெஜு டேபிள்ஸ்லா அதிகமா விருப்போ கெடையாது எங்க வீட் இல்ல கம் பசரி மீன் இருக்கோ முட்ட இருக்கோ எதுமே இல்லனா கருவாடு முட்ட இருக்கோ கண்டிப்பா
ஏ பைய வந்து நான்வெஜ் அதிகமா சாப்பிட்றாங்க பசங்க சாப்டுவாங்க நானு எங்க வீட்டுக்கரோ சாப்டமாட்டோ காய் கொஞ்ச காய் இருந்தாலு காய்ல சாப்டுப்போ
அ அ நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரோ முடிஞ்சிருச் சு தோழி நன்றி மீண்டும்
நன்றி நன்றி நா நன்றிப்பா உம்